இரவு வணக்கம்
இரவு வணக்கம் ன்னாமா பண்ற சாப்டாச்சா
சே நீங்க சாப்ட்டீங்ளா தூங்கல இதுக்கப்பற தூங் வைக்கிணு எங்க வீட் இல்லா அ வெள்ளாடிக்கிட்ருக்காரு இன்னு பக்கத்து வீட்ல போயிட்டு
ஐயிய இன்ன தூங்கலயோ
ஹு ஹு
இங்கி இன்ன தூங்கல அதா செம்ம அடி வாங்கிட்டு அழுதுட்டு படுத்து கடக்கு
எங்க விழுந்து வாரி ரத்த வேர வருது காலுல அத வேற பாத்துட்டு விட்ட இதா கொஞ்ச நேர வேலாடட்டு மறக்கட்டுனு
இப்ப என்ன என்னாயிரு நே இதுவாகுது தா இவனு தா சின்னவே கப்பிலஇட்ச்சு பல்லு குத்தி ஒதட்ல குத்து சாய்ங்காலோ அப்ப தா கோவந்துச்சு
என்ன சமச்சீங்க என்ன சாப்ட்டீங்க
னத்த சமச்சோ எங்க அம்மா வீட்டுக்கு போனே தோச ஊத்தி சாம்பார் வச்சிருந்தாய்ங்க சாப்ட்டு ஓடியாந்துட்டோ
பக்கத்துலியா அம்மா வீட்
ஆமா பக்கத்துல
அதனால வசதியா போ
ஆமா அதனால சாப்ட்டுட்டு ஒடியாந்தாச்சு
சேரி
சேரி சேரி நா எதுமே செய் இருந்துது காலெலா வெச்ச சூப்புதா இருந்துது செர் அதனால
ம்
எ வே பேசாம பக்கத்துலதா இங்க சூப்பு வெச்சிருந்தே ஆனா அங்க போயிட்டு இவிங்கள அங்க வெளாட வுட்டுட்டு நா ஃபோன் பேசிட்ருந்தே
ஆ இந்துதானா
அதனால சமைக்கல சேரி அங்கயே சாப்பிடுங்கடான் சொல்லி சாப்பட வெச்சு கூட்டிட் வன்ட்டே
அவ்ளதா முடிஞ்சிருச்சு வேல நம்மளுக்கு ஒரு வேல மிச்சல்ல
ஆ வேல மிச்சந்தா ஆனா ஐயோ ப பேசி மாற முடியல ஃபோன் வந்துட்டே இருந்துச்சா ரொம்ப டயர்ட் ஆயிட்டே
பேசுறதுக்கு டயடாயி டிங்ளா இதுல எவ்ளோ இது இருக்குல்ல என்னமோ குறிப்பிட்ட நேரத்துக்குதா பேச முடியு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுந்தா பேசமுடியுனு
அப்டியா இல்ல நா ஃபேமிலி கால் பேசிட்ருந்த
ஆ அது விடிய விடிய பேசினாலு முடியாத
அதுதா உண்மதா
மனால எண்ணவே முடியாதோ அந்த மாரி அது முடிக்
அது முடியவே மாட்டேங்குது அதுவா போயிட்டே இருக்கு ரயில் மாரி தொடர்ந்து பேச
காலைல என்ன சமைக்கலான்ட்டு ஐடியா
நா கால்ல கொண்டக்கடல ஊர வச்சிருக்கே கொண்டக்கடலைய ரைஸ் பண்ணிட்டு
அ கொண்டக்கடல ரைஸ் பண்ணலாமா கொண்டக்கடலானா வெள்ளக் கலர்ல இருக்குமே அதானே
நா கருப்பு கொண்டகடல தா இங்கே
ஆ அதுல எப்படி ரைஸ் பண்ணுவாங்க
ஒண்ணு இல்ல நம்ம தக்காளி சோற மாரிதா பண்ணிட்டு அதுல வெஜிடபிள் ரைஸ் பண்ரேல அது மாரிதா வெஜிடபிளுக்கு பதில்லா கொண்டைக்கடலைய போட்டுருவே
அவ்வளோதா இது ஒரு புதுசா இருக்கு
ஆமா நா எல்லா பெயருமே போட்டுருவே போட்டு பிரியாணி மார்தானே போட்டு விட்டுருவே மில் மேக்கர் இருக்கு
ஆ
யும் இதையும் ஒன்னா போட்டு ஏ மகன்டா பிரியாணி சொன்னேன்னா அவன் வாட்டிக்கு சத்தமிலாமா சாப்பிட்டுரூவா
என்ன மாதிரி ஏமாத்துறீங் நீங்களோ இன்னைக்கு காலைல காய் சாத வெஜிடேபிள் பிரியாணி அத பிரியாணின்னு பேர் இருக்குல்ல சாப்பிட்டூர்
அதா அப்படிதா எல்லாத்துலயு பிரியாணி பண்ணி கொடுத்துருவவே நானு இது வந்து டொமேட்டோ பிரியாணி இது எக்கு பிர் பிரியாணி அப்படின்னு சொல்லி என்னென்ன காய் இருக்கோ என்ம்ம என்னம்மா இதுல எதுவுமே இல்ல அப்படி சொல்லுவ இது தான்டா கி பிரியாணி
ஒண்ணுமே போ இல் இல்ல உனக்கு தெரியாதுடா அது நெய் உ ஊத்தன நெய் பிரியாணி
ஆமா அதா கீ பிரியாணிடா இது இது மாதிரி எதையாவது சொல்லி சொல்லி அம்மா இனிமே கீ பிரியாணில்லா செய்யாதி
செய்ய எ பைய என்ன சமைக்கவே வேணான்றா நீ சமைக்காத உனக் சமைக் க வற்ல சும்மா உக்காரு அப்படின்றா எ இந்த பன்னீரு இந்த மஷ்ரூமு நா சைடிஷ்லா செய்றே இந்த மெய்ன் இந்த கலர்ன சாதோ ஆ வரமாட் டிங்குது அது சாம்பார் சாம்பார் ஒன்னு பீன் சாம்பார் ஒன்னு வெக்க அவ்ளோதா மத்தபடி இந்த ம் ம் வத்த கொழம்பு கார கொழம்பு வெந்தய கொழம்பு அதுலா வர வரவே மாடிங்குது அனா எ
எப்பிடி வெப்ப நீ இல்ல எல்லாமே ஒரே தா ஒரே டைப்தா புளி கொழம்பு அப்டியே ஒரே டைப் தா நீ எப்பிடி வைப்பன் சொல்லு நா சொல்லி தரே
நா எங்க வெப்பே எங்க வீட்ல எங்கம்மாதான சமைக்கறாங்க
இல்ல நீ வெக்கிறதுனா எப்பிடி வெப்
நாந்தா வெக்கவே மாட்டேனே எனக்குதா தெரியாது ஒரு வாட்டி வெச்சேங்க்கா ஃபஸ்டு மொத வாட்டி நா பிரியாணி செஞ்சதே சிக்கன போடல வெறு தா சாதத்த போட்டு மூடி வெச்ட்டே மறந்து அது அ சி அப்டியே தனியா இருந்துது அதுக்கப்றோ அதுக்கப்றந்தா கத்துகுட்டு ஓகே முதல் சிக்கன போடணு அப்டின்ட்டு வதட்டி அதுக்கப்றோ அரிசி போட்டு மூடுன ஒரு வாட்டி கார கொழம்புன் வெச் வெச்சே வச்ட்டு கடுகு போட்டு வெங்காயொ போட்டு தாளிச்சுட்டு
ம்
அப்பறமாதா தெரிஞ்சுது க காரகொழம்புக்கு கடுகே போட கூடாதுன் சில பேர் சொல்றாங்க
ஆமா கடுகு போட மாட்டாங்க வெந்தயமு சோம்பு போடுவாங்க
எங்கம்மா சொன்னாங்க கடுகே போட கூடாதுன்ட்டாங்க
அது போடலா போடாம இருக்கணுன் இல்ல போடலா வெந்தய சோம்பு ஏ போடுவாங்கனா புளி போட்றோல்ல புளி போட்றது சூடு அதுனால வெந்தய வந்து குளிர்ச்சி அத தணிக்கிறதுக்காக நம்ம வெந்தயம்
வெந்தய போட்டுட் னு நா என்ன பண்ட்டே வெங்காய போட்டுட்டு தக்காளி போட் நல்லா வனக்கிட்டு கொ மொளகா தூள் போட்டுட்டு புளி கரச்சு ஊத்திட்டே இதுதா கார கொழம்புன் குடுத்தே அதா காய்கு வந்து முருங்காவூ ஆ உர்லகெழங்கு போட் ன்னெ இதுதா காரக்கொழம்புன்னெ என்க் குடுத்தா அது எல்லார் வீட்ல்யு கொஞ் து திக்கா வரு எனக் தண்ணி ஊத்திட்டே ச்ச் மஞ்சத் தூள போட்டு இருக்க எல்லா கரம்ம சாலா போட்டு கலக்கி கரம்மசாலாவு மல்லித்தூளு போட்டே கொழம் அப்றோ மொளகா மொளகா தூளு வீட்ல அரச்சு வச்ச மொளக்தூளுதா அதயு போட்
ஏ அது வந்து கொழம்பு வந்து என்னென்னா மல்லிப்பொடி வந்து அரைக்கிறத பொற்த்துதா கொழம்பு
எங்கம்மா வச்சா நல்லா வருதெ நா வச்சா ஏ வர மாட்டிக்கிது
அதுக்கு நல்லா கொதிக் கெ விடணு புளி நல்லா போட்டு புளி வேக வேக ஒனக்கு கெட்டி குடுக்கூ ஆ நல்லா கொதிக்க வி நல்லா கொதிக்க உட்டுட்டு சிம்முலே போட்ரணு அப்பதா அது வேகு இல்லென்னா தண்ணி வத்தி போய்ரு
நா நல்லா என்ன பண்ட்ட தண்ணி ஊத்திட்டு நா என்ன நென்ச்சு டே இவுங்க மதியான்த்துக்கு நம்ள சமைக்க வுர்றாங்க இதுவே நைட்டு பத்தாம் பொயிர்ச்சுன் நைட்டுகு திருப்பி சமக்குடுத்தாங்கன் தண்ணி ஊ திட்டே அது பாத்தா தண்ணியா ஓடுது
அய்யய்ய சூப்பு சூப்பு ரசோ வச்சிருக்க ஆஹ்
கார கொழம்ல கார தண்ணி எடுத் து ஊத்துது அப்டின்ட்ட
னி தண்ணி கார தண்ணி இல்ல கழனி தண்ணி
ஆய்டுச்சு அதுதா மொதது மொத வாட்டி செஞ்ச கார கொழம்பு அதுதா அதுகப்றோ நா செய்யவே இல்ல
ம் சேர் சேரி செய்யாத அப்ப இனிமே ரைஸ் ஐட்டமே செஞ்சு முடுச்சுக்கோ ம்
சோறு அது இந்த பிரியாணி
ஒன் பாட் பிரிய ஒன் பாட் ட்ரைஸ்லா செய்வீங்ளா
அ அதுதா அவ்ளோதா அது அது வெச்சி காலத்த ஓட்டிகிட்ருகே ஏமாத்திட்
ம் ஏ நாளக்கி அததா ரைஸ் பண்ணிட்டு எனக்கு மூடு இருந்தா மீல் மேக் தனியா எதாது டிஷ்ஷு பண்ணுவே மூடு இல்லையா அதேஸ் த த்லியு மீள் மேக்கரையும் போட்டு சமயல் முடுச்சு உட்ருவே
சோரி
ஆமா அப்பறொ முட்ட இருக்கு முட்டய ஊத்தி உட்டு அவிக்க மாட்டே அவுச்சா அதுக திங்காதுக நா ஊ ஊட்னாதா சாப் டுங்க நா என்ன பண்ணுவே சாதத்தோட மஸ்ச்சி ஊட்டி உட்ருவே வேவு சாதத்தோட மசிச்சு சாப்டு உட்ருவே ஊட்டிவிட்ருவே அது வந்து வெளில ஸ்கூலுக்கு குடுத்து உடறனால அப்டியே தோச மாரி ஊத்திட்டு பீசா மாரி கட் பண்ணி குடுத்துட்டே
த்ருவிங்
ஆமா வெங்காய வந்து எப்பயாதுதா போடுவே சும்மாவே போட்டு குடுத்துருவேனு வெச்சுக்கோ இல்லைனா என்ன பண்ணுவேனா நெறையா டைப் வெச்சிருக்கே நா அ உருளக்கெழங்கு கேரட் டு முட்டகோசு இந்த மூணு காய்கறியு வச்சு மே ஒவ்வொரு நாள் மாத்தி மாத்தி எடுத்துக்குவே நல்லா துருவிறது துருவிட்டு அந்த வெங்காய அதுக்கு பதிலா துருவுன கேரட்ட முட்டையில போட்டுட்டு அப்பிடியே ஊத்தி பீட்சா மாரி கட் வந்துருவ இங்க வந்து ஆமா கேரட் எக் ஆம்லேட் அப்புறம் பொட்டேட்டோ எக் ஆம்லேட் அப்புறம் வந்து
ச்சு மசிச்சுப் அப்பிடிங்களா
துருவிரணு துருவிட்டோம்னா அது வெந்துரும் முட்ட வேகும் போதே வெந்துரும்
பற
அது வந்து அப்பிடியே பீட்சா மாரி குடுத் துருவே சீஸ் எல்லாம் போட்டு குடுத்துருவே மேல அந்த அஹ் இதுல வந்து
விட்டுருவாங்கள்ல
சீஸ் போட்டு குடுத்துருவே அந்த மாரி போட்டுருவே அது அது வந்து டெய்லியுமே ஒவ்வொரு முட்டையில ஒன்னு ஒன்னா போட்டுக் குடுத்துருவே ஒரு காயும் சாப்பிட்ட மாரி ஆச்சு இல்ல
நம்மளும் காய் சாப்பிடல அப்டின்னு அந்த யோசன போயிடு
ஆஹன் அதுனால ஆனா இது மூணுதா சேக்க முடிஞ் செரி கேரட் போட்டா நல்லா இனிப்பா இருக்கு உருளக்கெழங்கு போட்டா ஓரளவு பரவால்ல ஆஹ கோசு நல்லாதா இருக்கு அது வந்து புரோட்டீன் தானே அப்டின்னு சொல்லிட்டு அதுவு போட்டு குடுத்துருவ
சேரிக்கா அப்றோ தூங்கலையா இப்ப தூங்க வெச்சாதா காலில அவன எழுப்பி அனுப்புறதுக்குள்ள ஒரு வழி ஆயி
செரி தூங்க வையு நா அப்பறமா பண்றே ஆ பாய்